ஆ கேக்குது சொல்லு என்னா என்னா பேசிருந்தீங்க அப்டி ஒன்றரை மணி நேரமா என்னா பேசியிருந்தீங்கோ
அஞ்சவ்தா
அஞ்சவரா
ஒன்றவர்தாண்டா பேசின ஒரு பையனிட்ட ஒன்றவரு ஒரு பையனிட்ட அரவரு பேசிருந்தோ
ஒன்ற அவரு யா யார்கிட்ட பேசிருந்தா காலேஜ் பையனா
டேய் எ ஃப்ரெண்டுடா ஒரு பைய அன்னிக்கி தியேட்டருல பாத்த பாத்தினியா
ஆ
அவங்கிட்ட பேசிருந்தே
ஒன்ற மணி நேரமா
அ ஆ
ஏ அப்டி என்னா முக்கியமான விஷ்யோ இந்த கம்பெனி பத்தி எதுனாவா
எங்க சித்தப்பா பையனுக்கு வந்து ஃபோன் வாங்கனுமாடா
எந்த சித்தப்பா பைய எந்த சித்தப்பா பைய
அ எங்க சித்தப்பா பைய எங்க அம்மாவோட அ தங்கச்சி அவங்களோட பைய
நா பாத்தேல்லையே இதுவரைக்கு எப்டி இருப்போ
அவ அவல்லா வ ஊருலவரமாட்டா அவ வந்து எங்க தெரிமா
ம்
எரவு கேள்விப்பட்டிருக்கியா
எரரா
எரவுத்
எர ஊர்
ஆ
அங்க ஆ
ஆமா இந்த பக்கொந்தா
ஏ ஒ ஒரே குடும்மா உங்க வீட்டுக்கு வந்ததல்ல
ஆ ஹா எங்க பேப்பா எந்தாது அப்ப மட்டு வந்தா அவ சின்ன பையந்த அத சொல்ல வந்தான்டா
ஓஹோ அவ வந்து ஃபோன் வாங்கனுமாமா இப்ப
ஆ ஃபோன் வேணா இப்ப காலேஜ் ஃபஸ்ட் இயர் பொய்ங்கதா
ம் ம்
அத ஃபோன் கேட்டுன் இருக்கிறா என்னான்ட
ஆ அத நா ஃபோன் வாங்கினாலு பேசிந்தீங்க ஒன்ற மண் நேரமா
ஆ
அதனால என்ன ஃபோன் வாங்கலானு ஒன்ற மண் நேரமா பேசிந்தீங்களா
ஆமா ஒன்னுல்லடா இப்ப வந்து ரியல்மீ எல்லா அப்டியே தோக்கபோறாங்கடா ரியல்மீ எல்லா ரெண்டு பேனாபோது
ஆ
ரெண்டு ஓ எஸ் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டா தூக்கப்போறாங்களா
அ அதனால
அதனால இப்ப அதுக்கெல்லா அப்டேட் குடுக்க மாட்டாடா அப்டேட்னா என்ன சொல்றது புது புதுசா அப்டேட்லா உடுவா பாத்யா
அ அ
அந்தந்த அப்டேட்ல்லா குடுக்க மாட்டா அந்தந்த இதுக்கு அந்தந்த பங்க்ஷன்ஸூக்கு இப்ப ஒர் ரியல் மீலே ஆ ஜின் ஓ எஸ்சு ரியல்மீ யூ ஐ ஓ எஸ் ரெண்டு பங்க்ஷன் யூஸ் பண்றானுங்க அதுக்கு
ம்
அது ரெண்டயு தூக்கிட்டு ஓப்போக்கு யூஸ் பண்றாங்க பாத்தி ஓப்போக்குன்னு தனியா யூஸ் பண்ணாணுங்க கழவு ஓ எஸ் யூஸ் பண்றாங்க ஓப்போக்கு
ம் ம்
அது மட்டுதா இப்ப யூஸ் பண்ண போறாங்களே
ம் ம்
அத பத்தி கொஞ்சோ டிஸ்கஸ் பண்ணி பேசிந்தோ
இப்ப ஐஃபோன் ஸ்டாட்டிங் ரேட் எவ்ளோ இருக்கு
ஆ
ஐபோன் ஸ்டாட்டிங் ரேட்டு
தெர்ல ஒரு ஐம்பது கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறே
அவ்ளோ ஐம்பதுதா ஸ்டாட்டிங்கேவா
தெர்ல முப்பத்தஞ்சு கூட இருக்குனு நெனைக்கிறே என்ன வேணுமா வாங்க போறியா என்ன
இப்ப ஐஃபோன் வாங்றதா இருந்தா போ முடியாத ஒரு இருவது இருபத்தஞ்சுல இருக்கு நா வந்து கூகுள்ல போட்டு பாத்தேன்டா ஐஃபோன் தேட்டீன்னு போட்டு பாக்றே கூகுள்ல இருபத்தஞ்சு காட்டிச்சி
ஆ
ஆனா யூசுர்ன்னு காட்டுது
ஆமா யூசுத்தா குடுப்பானுங்க
யூசுர்னா எப்டி ஆனா நல்லதானா இருக்கு
நல்லாதா இருக்கு அது எப்டின்னு தெர்ல மு மொத்தமா நம்ம செக் பண்ணிதா எடுக்க முடியு
ஆனா ஆன்லைன்ல தான விட்டுக்குறா அமேசான்ல தா விட்டுக்குறா அமேசான்லா ந நல்லாதான இருக்கா அமேசான்லந்தா
அமேசான்ல விட்டு தானா
ஆ
இத நம்ப முடியலசா
நீ அப்பய நீ போன்ல கூகுள் போடா
ஆ நீ வாட்ஸ்அப்ல அப்ச்சு விடு இல்லண்ணா
வாட்ஸ்ஸப்ல அமிச்சி விடனுமா ஐபோனு டர்டின்னு போட்டனா கூகுல்ல
அவ தம்பி வாப்பாண்றா போனுக்காக
ஐபோன் கா காட்டுதுன இருவத்தி ஏழாயிரூவா அ இருவத்தி எட்டாயிரூபா காட்டுது இருவத்தி ஆறாயிரரூபா காட்டுது ஃஐபோன் தேர்ட்டினனு
என்னால இத்தா நம்ம முடில இருவத்தி ஆறாயிரூபா இருவத்தி ஏழாயிரம்னு இருக்குமா
காட்டுதா உன்னுதா
இது நா சர்ச்சே பண்ணல இத நா சர்ச் பண்ணுற போட்ட
அ ஆ அது வந்து யூ காட்டுது இன்னொன்னு வந்து இந்த ரில்ஸ் வெர்ஸ் பிசட பூ பிசதனு எதோ காட்டுது ஆ ஆ ஐஃபோன் தா ஐஃபோன் தேர்டீனு ஒய்ட் கலர்
ஐஃபோன் தேட்டீன்
சர்ச் பண்ணா
ஐபோன் தேர்ட்டீன் போட்ட
சர்ச் பண்ணிய கீழ காட்டுதா
ஆமா இது ஐஃபோன் தேர்டீன் இருவத்தி ஒம்பதாயிர கிட்ட அது இது கம்மி அதுவாடா
ஆ
இருவத்தி ஒம்போதாய்ரூபாய்க்கு இருக்காமே அது இதுவா
அப்டியே அப்டியே தள்ளினேவா இருவத்தி அஞ்சு இருவத்தி ஆறு இருவத்தி ஏழு கா ஆ
டே ரீஃப்ரெஷ் பண்ணி விற்கதாங்கடா அதெல்லா
ஏ ரிஃப்ரஷா
அது வந்து யூஸ் பண்ணிட்டேவு அப்டியே சேல்ஸ் பண்றாங்க
ஆனா நல்லாதான இருக்கு யூஸ் பண்ட்டு சேல்ஸ் பண்ணாலு
அது சு இன்னொன்னு நல்லாருக்கு அது நம்ம பாத்துவாங்களதாங்கது
அ ஆ பிளிப்கார்ட்லயே இருக்குதுடா ஆ பிளிப்கார்ட்ல இருக்குறதெல்லா அதிகமாதா இருக்கு இதெல்லா வேற வேற வெப்சைட்டா இருக்குது நம்ம இல்லையாதுங்கல்லா
ஆமா வெப்சைட்னா உ பிளிப்கார்ட் இருக்கு ஆன அதல்லா உதயா உதயா தா கொடுப்பா பிளிக்கார்ட்ல செகண்ட்ஸ்ல இருக்க மாட்டானுங்க அதிகமா
ஆமா ஆமா பிளிப்கார்ட்ல எல்லா அதிகமாதா இருக்குது வேற வேற வெப்சைடல தா கம்மியா போட்டு வச்சுக்குறா
யூஸ் பண்ண லேப்டாப் ஒவ்வொரு சைுடு போட்டோ அம் போட்டோல எடுத்து அனுப்புச்சிரு வம்பு போன சையில எங்கங்க வ இது தப தெளிவா காமிக்குதா பாருடா டேய் இது வந்து எத்திநாலா எத்ததா டேய் அதுலபோய் பாலா உனக்கே தெரியு
ஐபோன் மேல ஒரு கண் இருக்து வாங்கனு ஆச ஆச
ஆச இருந்தாலு எப்டின்னா
ஆசயிருக்கு ஆனா காசுதா இல்ல வாங்குறதுக்கு அப்படியே கொஞ்ச அப்ப கொறஞ்சுனே வந்ததுன்னா உட வாங்கலா
அப்டியே
அப்டியே கொஞ்சுன்டே வந்து ஸ்டார்டிங் ரேட்டே இருவத்தஞ்சு அப்டின்ற மாரியிருந்தா வாங்கலா பாத்தே
வாங்கலா வாங்கலா அடி கூட வாங்கலா நம்
ஆ இருவத்தஞ்சாயிரூபாய்க்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கறதுக் இருபத்த அதே இருபத்தஞ்சரூபாய்க் யியர்போனே வாங்கிகலான்டா
ம்
எ ஃப்ரெண்டு அ போனு கட வச்சு வச்சுருக்குறா அப்பயே சொன்னான்ட அவ ஃபோன் கட வச்சுனு இல்ல அதா ஃபோனுது சர்வீஸ் பண்ற கட அங்க அப்பா வச்சுங்கருவாரு அங்கல்லா நெறைய ஃபோன் வருமா செகன்ஹான்ல
ஆ ஆ தம்பி எதோ அவ சித்தப்பா பையன்கிட்ட சொல்டுபோராரு டேய் இருடா வெயிட் பண்றா புது ஃபோன் எதுலா லான்ச் பண்ணுவாங்கோ து சரிம்மா என் ஃபோன் எவ்ளோ குடுத்து வாங்ணே பதினாலாயிரத்து ஐநூறூபா கொத்துவாங்கணன்ணா
ஆ
இப்ப எ ஃபோனோட ரேட்டு மட்டு இருபதாயிரரூபா போயிங்குது இருவத்தி இருபதாயி ரத்தி ஐநூரூபா போயிங்குது
ஆ
அவங்க பாத்துக்கவா ஒன்னு அதுதா புது ஃபோனு எப்போ அதுலா அந்த அந்த ஸ்டாடிங்ல ஒரு இருவதாயிரூபாகுள்ள இருந்தா டப்புன்னு வாங்கிறனு
ஆ புது ஃபோனுன் தா சொன்னே
புது ஃபோன் இப்ப லான்ச் பண்ணுவாங்க எதுனா
ஆ
பண்ணனா அப்ப வாங்கிக்கணு எப்பப்போ லான்ச் பண்றாங்களோ அப்பப்போ வாங்கிக்கனு ஈசியா இருக்கு உனக்கு
ஆ அப்பா கடல நெறையா ஃபோன் வருமா அந்த யூஸ் பண்ட்டு இந்த வந்து வித்துருவாங்களா அஞ்சாயிர நாலாயிர அந்மாரி
ம் ம்
ஆ எ க்ளாஸ் பையனு அந்த ஃபோன் தா வச்சுனுருக்ரா அதுவு நல்லாதாங்குது வேனா கேட்டுப்பாக்றே வரு அது ரெட்மீ லெவளோ எதோ
எவ்ளோ சொன்னாக
அஞ்சாயிரமா
என்ன ப்ராசஸ் அதுலா
ஏனா நல்லா இகுதுடா எரநூ எரநூறு ஜி பிடா ஸ்டோரேஜ் எரநூத் தி எரநூத்திஅம்பத்தாறுனு எதோ இருக்கு பாத்தியா ஸ்டோரெஜூ
அடேய் ஜி பின்றது வுட்றா நீ வந்து ப்ராசஸர் போன பத்தி எதுவு நீ ப்ராசஸர் பாக்கணு
எந்த மாரி தா ஆறாயிர எம் ஹச் பேட்டரி அ ஸ்டோரேஜ் வந்து எரநூறு மேல சிக்ஸ் ஜி பி ராமு
டேய் ப்ராசஸ்னா வச்சு எப்டித்தெரிமாயிருக்கு ஸ்னாப் ட்ராகனா மீட்டாடெக்கா இல்ல சிட்டி டைமண்டா டைமண்ட் சிட்டியா
அப்பினா என்னாது
அப்பின்னா ப்ராசஸர்தா அது அதா ப்ராசஸர்து மெட் மட்டியான ப்ராசஸ்னா சின்னதா தப்த்தூண்டு குத்துருவா
அ ஆ
அஞ்சாயிர ருபா ஆராயிர ருபால்லா அந்த ப்ராசஸ்ல்லா குடுப்பாங்ளே புது ஃபோன்ல அத வெச்சு யூஸ் பண்லா ஆனா அது ஒவரா இது பண்ணா லாக் ஆகு ஹேங் ஆகு
எ அவுங்கனால தான இக்குது ஒ ஒரு நா சொன்னன்டா ஐ ஃபோனே பத்தாயிரருபாய் சொன்னண்டா டேய் ஐ ஃபோன் ஒன்னு வந்துருக்குடா பத்தாயிரரூபாடா அப்டின்னோ அதுல வேற யாரோ வாங்கின்னு போயிட்டாங்ளா அன்னைக் அன்னைக்கு சாய்ந்தரமே அன்னைக்கு சாய்ந்தரமே அத வேற யாரோ வாங்கின்னு போயிட்டுக்காங்டா அப்டின்னா
ஆ
தெர்ல ஆனா அது தித் திட்டு ஃபோனா என்னனு தெர்ல
திட்டு ஃபோண்ணந்தல்லா காலியோ காலி
அவுங்க வாங்கின்னு போனாலு நம்மளுக்தா பெச்சன வருல்ல
அது மொத்தமா மாத்தி குத்துருனா ஓகே புதுசா ஃப்ரெஷ்ஷா புது ஃபோன் மாதி குத்தா ஓகே எல்லாத்தயு நம் பேர் மேடம் மாத்தி விட்டா கூட ஓகே
ஃபா ஐ ஃபோன்லந்திதெல்லா வேணா மாத்தி எல்லா விட முடியாது அதெல்லா எப்படினாலூ மாட்டிப்போ ஐ ஃபோன்ல
ம் ஐ ஃபோன்ல என்னா தெரிமா பிரச்சன இப்ப ஐ ஃபோன்ல போட்டோ எதாச்சு அனுப்ச்சு விடலா ஷேர் எல்லா பண்லா ஆனா நெட் அதிகமா வலிக்கு போட்டோ சும்மா இத ஆயிடு
சே ஆனா ஐ ஃபோன்ல்லா ஒட ஒடயாது அது கேமரா ஆ அப்டியே சினிமால அத எடுக்கற மாரி எடுக்கலா ஐ ஃபோன்ல கேமராதா கேமராதா ஒர்த்து
ஐ ஃபோனுன்றது கேமராக்கு மட்டுந்தா ஒர்த்து ஸ்டோரேஜு அடிபடு கேமிங்க்கு அடிப்படு கேமிங் கூட அவ்ளோ அடிபடுமானு தெர்ல
யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்குணா ஆனா நேத்து ஆனா ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ற மாரில்லா ஐ ஃபோன்ல யூஸ் பண்ண முடியாது நெறயா வெப் சைட்ல ஓப்பன் ஆவாது
ஆமா நீ அதுக்கு வந்து தனியா ஃபீஸ் கட்ற மாரி இருக்கு ஐ ஃபோன்னா த நெறயா துட்டு கட்டனுடா அதுல வெப் சைட்ல
ஆனா அது பிராண்ட்ல்ல ஐ ஃபோன்றது ஒரு பிராண்ட்தா வெச்சிந்தாலே கெத்தா இருக்கு
அந்த ஐ ஃபோனுன்ற பிராண்ட் எதனால அது கேமரா அந்த ஒரே கேமராவளாதா பிராண்ட்டுன்றதே
ஏ அது லோகோமோ லோகோம்ன்றாங்க லோகோமோ
இப்போ விட்டுதான்ம்மா செவன்டீன் அந்த மாரி வாங்கினா கொஞ்சோ என்ன சொல்றது ப்ராசஸஸு நல்லா உழைக்கு இதுவு நல்லா நாலு வரு பேட்டரி ஸ்டோரேஜ் அதிகமா குடுத்திருக்காங்க இப்பெல்லா
ஆமா
அதுனாலயே
ஆனா வூந்து ஒரு டெம்பர் ஒடஞ்சாவே எவ்ளோ செலவாகு ஐ ஃபோனுக்கு
ஐ ஃபோனுகா எப்டி இருந்தாலூ ஒரு ஆயிடு அது அஞ்சாயிருபா கிட்ட ஆயிடு டெம்பர் டெம்பர்ல்லா அவ்ளோ வா டிஸ்பேலே தாண்டா அதிகமா ஆவு
ஆமா
ம்
எப்ப அது பத்திரமா பாத்துக்கணுல்ல அத பத்திரமா பாத்துக்கணுல அத வாங்கிட்ண்ணா
ம்
அவ்ளோ செலவு பண்ணி வாங்கிட்டு ஆ சேரி சேரி செர்ணா
ஆஹ